ம்
ஹலோ
ஆ ஹலோ கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதா சிஸ்டர் ஆ கேக்குது என் வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு என்ன பண்றீங்க
நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்பு
ஓகே ஓகே
ம் நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்ருக்கே அவ்ளதா
லீவா
அம்மா மணி ஏழ்ர ஆயிடுச்சுல
அது வந்தாதா கரெக்ட்டா இருக்குமா பண்ண இல்ல அம்மா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கே அனால அம்மா பண்றாங்க
ஆஹா ஓகே ஓகே
என்ன பண்றீங்க ம் ஆமா
செரி செரி நா ஹவுஸ் ஒய்ஃபுங்க ரெண்டு பசங்க அவுங்க படிக்கிறாங்க என்ன மேடம்
என்ன டின்னர் பண்றீங்க
தோச எதா சட்னி தா பண்ணுவ நலக்கடல சட்னி
அத எப்டி பண்ணுவீங்க நாங்க தெரில என்னன்னு ஆ
ம் நலக்கடல வறுத்து அத பூண்டு வர மெளகா உப்பு மட்டு போட்டு அரைக்க வேண்டிதா
மறுச்சினா அல்ரெடி வறுத்துருக்குல்ல சும்மா தோல் எடுத்துட்டு மறுபுடியு வ ஃப்ரை பண்ணணுமா
வறுத்த கட்ல நா வாங்க மாட்டே வறுக்காத கடலையா வாங்கிட்டு வந்துடுவே அத வறுத்து வச்சு வறுத்துட்டு பூண்டு வர மெளகா உப்பு வச்சுச்சு தோசைக்குனா அப்டி அரைப்பே
ம்
சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சோன்டு புளி வச்சு அரைப்பே நீங்க
இது வர நா இது பண்ணது கெடயாது எனக்கு தெரியாது நெலக்கடல சட்னிலா
நெலக்கட்ல தேங்கா கூட போட்லா ஆ தேங்காவும் போட்லா தேங்கா நிலக்கடலை
பச்ச மொளகா உப்பு பூண்டு மூனை மட்டும் அரைச்சு தாளிச்சடுவீங்களா
ஆ தாளிச்சா வேலை நல்லா இருக்கும் தாளிக்கணும்
அ நீங்க போட்டாலும் போடலாம்
ஆஹ ஆஹ தேங்காய் போட்டாலு போடலா தேங்காய் போடாமையு ஆரைகலா
நல்லா இருக்குமா தேங்க போடாம
தேங்கா போடமே நல்ல இருக்கு தேங்கா போட்ட கொஞ்சோ நல்ல டேஸ்ட்டா நல்லா இருக்கு பொட்டுக்கல்ல தேங்காய் நிலக்கல்லல மூணும் போட்டா அரைப்பாங்க ஒரு சில பேரு தேங்காய் சட்னி அரைக்கிறாங்கல்ல அது கூட நிலக்கல்ல கொஞ்சோ போடுவாங்க நீங்க போடுவீங்களா
என்ன நா நாலா அதிகமா பண்ண மாட்டே சாப்பாடுல்லா எங்க ஸ்கூலு காலேஜ் அப்படியே போயிட்டு ஆஹ் இல்ல இல்லாட்டா இல்ல முடிச்சுட்டு இப்பதா இப்பதா மேரேஜ் பண்ணாங்க சிக்ஸ் மந்த்தா ஆகுது
ஓகே சரி சரி அப்ப அம்மா வீட்டு வந்துட்டீங்க ஜாலியா
ஆமா இல் நாளைக்கு போயிருவ ஊருக்கு மாமியாரா மாமியா இருக்காங்க அவுங்கதா எல்லாமே சமைப்பாங்க நா சும்மா பாப் ஆனா நிலக்கடா சட்னி ல்லா அவங்க வைக்கல இது வரக்கும் தக்காளி சட்னி வைப்பங்க தேங்காய் சட்னி வைப்பாங்க
ம் தேங்கா இல்ல மேடம் தேங்கா பொட்டுக்கல்ல ப பச்ச மிளகா பூண்டு இஞ்சி கொத்தமல்லி இதெல்லா கொஞ்ச போட்டு தேங்கா சட்னி அரைப்பாங்க இல்லையா
அ ஆமா
அது கூட தேங்கா பொட்டுக்கல்ல நெலக்கல்ல இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தல கொஞ்ச போட்டு கருவேப்புல கூட கொஞ்ச போடுவாங்க ஒரு சில பேர் ஒரு கொத்து போட்டு அந்த மாரி வித்தியாசமா அரைக்கிறவங்களு இருக்கறாங்க
ம் ம்
அ இவுங்க அம்மா உங்களுக்கு என்ன புடிச்சத டிஸ் சமைச்சு தருவாங்க உங்க அம்மா சமைக்கிறதுலேயே உங்க ரொம்ப பிடிக்குதுன்னா எது சொல்லுவீங்க
பிரியாணி நல்லா செய்வாங்க
டின்னர்னு பொதுவா சொல்றீங்ளே
இல்லல்ல எனக்கு பிரியாணி பிரியாணி பிரியாணி தா செய்வாங்க நல்லா இருக்கும் டின்னர்னு சொன்னா பரோட்டா போடுவாங்க அந்த குருமா வச்சு ப தனிக்கோ குருமா வச்சு செய்வாங்க சூப்பரா இருக்கும் அதுதான் அதிகமா ரொம்ப பிடிக்கும் ஆனா ரெகுலரா செய்ய மாட்டாங்க என்ன மைதால்ல அதிகமா செய்ய கூடாது மைதாவும் கோதுமையும் சேந்து போட்டு செய்வாங்க
எது சப்பாத்தியா
இதோடா
புரோட்டாவே செய்வாங்கலா உங்க அம்மா
ஆ அது வீட்ட டாக்கன ஆறு மணிக்கு மாவு பிணைஞ்சு வச்சிருவாங்க அந்த முட்ட ஜீனி எல்லாம் ஊட்டி பிணஞ்சு வச்சுருவாங்க அது புளிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது புளி அ ஒரு ரெண்டு மணி நேரம் ஒ ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா துணி போட்டு மூடி வச்சுடுவாங்க காட்டன் துணி போட்டு அந்த ஒரு எட்டரை மணி அந்த சமைப்பாங்க எடுத்து இது பண்ணா நல்லா சாஃப்டா இருக்கும்
உம்
வீட்லயே செஞ்சுருவாங்க
உம்ம்
நீங்ளா செய்ய மாட்டீங்ளா
நாங்க புரோட்டானா கடையில தா வாங்கிப்வோ ஆனா செய்ய தெரியு ஆனா செஞ்சதில்ல என்ன மாவு பேசெஞ்சு வெச்சு அந்த இது பண்ணுல விஸ்ஸுருணுல
அதுதா வராது ஆனா அவுங்க ஈஸியா பண்ணிடுவாங்க நானு எங்க அம்மாட்ட கேப்ப எனக்கு சொல்லி தாங்கமா நானு பண்ற அப்டின்னு ஆ ஓ ஒரு ஒரு சில டைம் செய்யும் போது நானு பாத்துருக்க ஆனா நா செஞ்சதில்ல இதுவரயு
ம் ஒவ்வொரு கடைல பரா பரோட்டா சூப்பரா இருக்கு பரோட்டா அப்டியே புஸ்சு புஸ்சுன்னு நல்லா சாப்புட சாப்புட நல்ல டேஸ்ட்டா இருக்கு அதுக்கு தகுந்த மாரி கொழம்பு குடுப்பாங்க ஒவ்வொரு கடையில இதுக் எதுக்கடா சாப்ட்டம்னு இருக்கு இல்ல
ம் இதுக்குலா கடைல நல்லா இருக்கு நா இங்க எங்க ஊருக்கு ம் நா பண்னேனா ம மக்சிமம் தோ நா உங்க பக்கத்துலனா பக்கத்துல சிட்டி மாரி ஒரு ஊர் இருக்கு அங்க போயிட்டு இது நைட் டைத்துலதா அந்த மாரி சமைப் ஆமா ரைஸு நூடுல்ஸ்சு ஒன்னா போய்ட்டு பீஸ்ஸா பர்கர் அந்த மாரி உக்காந்து சாப்டுவோ அப்ப எல்லா ப்ரோட்டாவு வாங்கி சாப்ட்டோ நல்லா இருக்கு அங்க சால்னா சால்னாதா சம டேஸ்ட்டா இருக்கு அங்க
ஆமா சால்னாதா அந்த புரோட்டாவுக்கே டேஸ்ட் குடுக்கறது அது நல்லா இருந்தா புரோட்டாவே நல்லாருக்கு ஒவ்வொரு கடையில உப்பள்ளி போட்ருவாங்க ஒரு மாதிரியா இருக்கு புடிக்காம இருக்கு
சில பேர் தண்ணியா வெப்பாங்க சில பேர் நல்லா திக்கா வெப்பாங்க
ம்
இங்க ஒரு கட இருக்கு சூப்பரா இருக்கு அங்கதா நா மோஸ்ட்லி வாங்கி சாப்புடுவ நா அதிகமா ஆ அதெல்லா அவ்வாவா இது பண்ண மாட்டா நூடுல்ஸ் நல்லா சாப்டுவ
நூடுல்ஸ் புடிக்குமா எங்க பொண்ணு வந்து பர் கர்னா விரும்பி சாப்டுவா பர்கரு இந்த ரோல் இருக்கில்லைங்க சிக்கன் ரோலு வெஜ்ஜூ ரோல்ல்லா இருக்குல்ல அது சாப்டுவா அப்றோ ப்ரெட் சில்லி இந்த மாரி ஜங் ஃபுட்டுதா நெறையா சாப்புடுவா எங்க புள்ள அதா புடிக்கு அவுளுக்கு பீ பிரியாணி இந்த இது இந்த பிரியாணி சொல்லுவாங்கல்ல அது என்ன பிரியாணி
சோ என்னமோ பிரியாணி சொல்லுவாங்களே
மஸ்ரூம் பிரியாணியா
இல்ல சிக்கன்லே என்னமோ பிரியாணி சொல்வாங்கல்ல
மந்தியா
ஆ மந்தி இல்ல இன்னோன்னு இன்னோன்னு என்னமோ பிரியாணி சொல்லுவாங்களே
த்தெனவா இருக்கு
இல்ல பொதுவா ஒரு பிரியாணி சொல்லுவாங்கல்ல அது வெள்ளயு ஒயிட்டு கலந்தமார் இருக்குமே அது ஒரு நல்ல பேரு வர மாட்டி
செட்டிநாடு பிரியாணிலா செய்வீங்ளா
ஆ இல்ல இல்ல அது என்னமோ பிரியாணியா சொல்லுவாங்க பாஸ்மதி அரிசி சில பண்ணுவாங்க ஒயிட் கலர்ல இருக்கு என்னா பிரியாணி யோஸ் ஆ கரெக்ட் ஹைதராபாத் பிரியாணி தா அடிக்கடி அது சாப்டுவா மந்தி சாப்டுவா ஹெல்தி நல்லா மட்டன் பிரியாணி பிடிக்கு சிக்கன் பிரியாணி சாப்டுவா ஆனா பிரியாணியிலா அவ்ளோக்கா விரும்ப மாட்டா லைட்டா தா ஆனா அந்த பர்கர் மட்டு குடுத்தீன்னா பொழுதன்னைக்கு கூட சாப்டுட்டே இருப்பா
அப்டி தா பர்கர்ல என்ன இருக்கு அப்டி
ஆ ஆமா அது எனக்கு ப புடிக்கவே புடிக்காது பண்ணுல இதத வச்சு குடுக்குறாங்க
அப்போ அங்கலா ரொம்ப மோசமா தா இருப்பாங்க
சிக்கனு வச்சி குடுப்பாங்க அந்த சீஸ்லா போட்றாங்கல சீஸு அது நல்லாருக் அவுனுக்கு
ம் ம் ம் நீங்ளே வீட்ல ஹெல்தியா செஞ்சி குடுக்லாமே நா வீட்ல சாண்ட்விச் செய்வே
சாண்ட்விச் செய்வீங்களா
என்னா வெஜ் வெஜிடபிள்ல தா மோஸ்ட்லியா செய்ணு அப்ப அது சிக்கன் இருந்துச்சுனா சிக்க லைட்டா ஆட் பண்ணிகிறது
ம் நாமலா அது மாரி பண்றோ இல்லிங்க புரோட்டாவே செய்ய மாட்டேனா பாருங்களே பூரி செய்வே சப்பாத்தி இட்லி தோச குளி பணியாரோ இந்த மாரிதா செய்வே நார்மல் டிஷ் அவ்ளதா சாப்பாடு சாதோ அப்றோ தக்காளி சோறு பிரியாணி அது மாரி செய்வே பிரியாணி மு அதிகமா செய்ய மாட்டே என்னா மேம்
சேரி வெளியில கூடி போய்தா அவளுக்கு வாங்கிடுப்பீங்களா பெரிய பொண்ணா
ஆ பெரிய பொண்ணு வெளியில போனா நெறைய சாப்ட்டு வருவோ வெளியில போனாதா இந்த மாரி சாப்புடுவோ சுண்டலு பானிபூரி மசால் சுண்டல் இருக்குல அது என்னதா நம்ம வீட்ல பண்ணாலு அந்த டேஸ்ட் ட்டு வர மாட்டேங்கிது நமக்கு
அது வராது அங்க நெறைய பண்றனால ஒரு டேஸ் வருமா ஆ அது தா இல்ல செய்லா அந்த சிக்கன் வாங்கி அந்தப் என்ன ரசோ
அது அது ஒரு டைம் வாங்கி பண்ணணுமே அது ஒரு டைம் வாங்கி பண்ணோ அதுல வந்து எதோ புடிச்ச மாரி ஒரு இது இந்த இது பேரிச்சம்பழத்த அரச்சி ஜாம் மாரி வச்சி நெறையா இது வச்சிர்ந்தாங்க அது அவ்ளோ டேஸ் சி நம்ம கடைல வாங்ற மாரி டேஸ்ட் இல்ல
ஆமா அத அந்த குடும்ப அப்டி செய்யறாங்கன்னே தெரியல இன்ன வரையுமே என்னால ஒரு அத வந்து ப்ராப்பர் செய்யவே மு இதுல நானு அவ்ளோ ட்ரை பண்ணே
அடிமை ஆயிட்டாங்க தெரியுங்ளா அது வெல ஏத்திக்கிட்டே போறாங்க ஆனா இருந்தாலு சாப்ட்டு தா இருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இருவதுருவாய்ல இருந்தது இருவத்தஞ்சி ரூவாயில இருந்தது இப்ப எங்க ஊர்லா முப்பத்தஞ்சு நாப்பதுருவாய்க்கு வந்துருச்சு
எங்க ஊர்லயு இருக்கங்க அது ஒரு பிளேட்டு தா குடுக்குறாங்கா இ்வ்ளோ ரேட் ஏத்துறாங்க
கொஞ்சூண்டு போட்றாங்க அது அவ்ளோ ரேட் போட்றாங்க அதா அதுவு அந்த அளவுக் கட்டுதா என்னன் தெரில பார்சல்ன்னா அம்பதுர்வா பண்ணிருவாங்க போலர்க்கு
ஆமா தேர்டி ஃபைவ் பாத்துட்டே அவங்க வாங்கிர்றாங்க பார்சல்னா நார்மலா சாப்ட்டதுனா தேர்டி ஆ ஆமா அந்த இது அப்ப எப்டி
பண்றாங்கன் தெர்ல இல்லயா
குருபமா நீங்க கடையில உண்மையிலேங்க அ இந்த கடையில வைக்கிற அந்த பட்டானி போட்டு எல்லா குருமா வைப்பாங்கல்ல அது எப்டி வக்கிறாங்கனே தெரியல அதுதா டேஸ்ட்டா இருக்குமே
ம் அதா நெறைய பேரு விரும்பி சாப்பர்றாங்க ரோட் ஓர கடையில நிப்பாட்டி குட சாப்பட்றாங்க
என்ன‌ சாப்பறாங்க
ஹலோ
இன்னும் சட்னி வச்சு முடிச்சீங்களா
ஹலோ சொல்லுங்க உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா
ந நான் காளான் த சாப்டுவேன் பானிபூரி அதிகமா சாப்பிட மாட்டேன் காளான்னா சாப்படுவேன்
ம் அது கூட ஒரிஜினல் காளான் போறது இல்லைங்கிறாங்களே ஒரிஜினலா காளான் போறது இல்ல மாவு மாரி ஆ
ஆமா முட்டக்கோஸ் தா அந்த இது எல்லா காப்பிள்ள இதன்னா மாவு கல்ல மாவு எல்லாமாவு அட் பண்ணி அத வந்து பொரிச்சு எடுத் து அத வந்து த இது மாரி ஊத்திதா செய்றாங்க ஆனா ஒரிஜினல் காளான் வந் இங்க அது வேற டிஃப்ரண்டான டேஸ்டா இருக்கு
ம் நான் ஒரு டைம் காளாண்டுட்டு வாங்கன்னா அது என்மோ மாவு மாவா வந்து நல்லாவே இல்ல காளானே இல்ல அதுல
காளான் போட மாட்டாங்க ஒரு சில இடத்துலதா காளான் பண்றாங்க காளாங்கிற பேரு தா அது ஆனா காளானே கெடையாது
ஹம் உம் ஆனா காளான் ரொம்ப ஹெல்த் தெரியுங்களா காளான் மட்டும் கிடைச்சன்னா நல்ல ஹெல்ப்
விடிதாவே ஹோம் உ அது நம்ம வீட்டுல தனியா வாங்கி அத செஞ்சு பாக்கணும்
ம் ம் ம் அது என்ன போடணும்ன்னு பாத்து யூடியூப்ல போடுறாங்கள்ல என்ன மேடம் யூடியூப்ல போடுறாங்கள அதை பாத்து செய்யுங்க
அதுதா நா பாப்ப மோஸ்ட்லி ஒரு ஒரு ஆளு ஒரு ஒரு மாரி செய்வா சொல்லுவாங்களா அதுக்குமே கன் டியுஷனா இருக்கும்
ம் நீங்க எல்லாமே செஞ்சு பாருங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டுன் படுதோ அது மாரி செஞ்சு பாருங்க வித விதமா செஞ்சு பழக வேண்டிதான் ஃப்ரீயாதானே இருக்குறீங்க இப்ப
எங்க ஃப்ரீயா இருக்குன் சொல்றீங்க
ஆ
அதுக்கு இருந்தாலும் நா என் ஏன் துணினா என் துணி அவங்க துணி துவைக்கணும் ப்ளஸ் ஏ மாமி வேலையெல்லா பாத்துட்டா கூட பாத்தரல்லா யார் கழுவுறது வீடு கூட்டுறது எல்லாமே நா தான பண்ண அ அதுக்கே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆய்டுது
ம்
இ இது வேலை பாக்காம இருந்துட்டு திடீர்ணு அம்மா என்ன எப்பயாச்சு போ ஈவ்னிங் டைத்துல கொஞ்சோ ஃப்ரீயா இருந்தனா ப நா கொஞ்சோ ஸ்நக்ஸ் எது பண்ணுவ இட்டு பாதா ஸ்நக்ஸ் பண்ணுவ நக்கி
ம் ம்
ம்
எனக்கு மெதுவடை சுட தெரியு
என்னது
மெது வடை பஜ்ஜி போண்டா இதெல்லாம் செய்வேன்
இன்னது
அதெல்லா எங்க பொண்ணுக்கு புடிக்கவே பிடிக்காது மெது வடன்னா கொஞ்சோ சாப்டுவா இந்த போண்டா பஜ் என்னனா இவ சாப்பிட மாட்டா
ம் சரி ஓகே மீண்டும் பாப்போ ஆ வைக்கவா ஆஹ் சரி